கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ
ம் சாப்ட்டீங்களா ப்ரோ
இல்ல ப்ரோ நைட்டு தா சாப்புன்னு
ப்ரோ ஃபோன் ஒண்ணு வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ நானு
எந்த மாரி
எந்த மாரினா தெர்ல இப்போ பட்ஜெட் வேற ட டென் டென்கே இருக்குது இப்போதைக்கு பட்
டென் கே எல்லா பத்தாது இப்பல்லா டுவெண்டி ஃபைவ் கே இருக்குதான் கேக்குறானுங்க எல்லா என் சித்தப் ஆமா என் சித்தப்பா பையனுக்கே ட்வெண்டி ஃபை கே எதுன்னு போயிங்குது
டுவெண்டி ஃபைலா அதிகம் ஆச்சே ப்ரோ எனக்கு
ட்வெண்ட்டி ஃபை உனக்கு அதிகமானா அவள்தா வர்து ப்பானுங்க வேணுமானா இஷ்ட இருந்தா பாரு இல்லனா போய்டுங்கன்றாங்க
ஆ ஒ பதா கெடைக்குமா
ஃபிஃப்டீன் நா ஃபைவ் ஜிரோ வா
ஆ
ஃபைவ் ஜிரோ ஐஃபோனே வாங்கிளாமே
ஆ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பைவ் ஜீரோ இல்ல ஃபிஃப்டீன்
ஒன் ஃபையா
ஆ ஒன் ஃபை
ம் நா ஃபோ இன்னா மாரி ஃபோனு இப்ப என்ன புது ஃபோனு என்ன லான்ச் ஆகு அப்ப பாத்து வாங்கிக்கலாமா
இவ்ளோ வர்ஷ என்ன க என் என்னா வாங்கனு புது ஃபோன்னா
புது ஃபோனா இப்ப என்னா புது ஃபோன் இப்ப என்னா பதினஞ்சாயிருபாய்கு இல்லா லான்ச் பண்ணுவானுங்க
ஆ லான்ச் புதுசா வந்ததா வாங்கிக்கலான்ற
ம் ஆ புதுசா லான்சு பண்ணா அதே சு சேம் ரேட்டு ஒரு ஒரு பத்து நாள்க்குள்ள கொடுப்பா ஒரு மாசத்லயு
ஆ அ
நீ அதுவே சப்போஸ் ஒரு ரெண்டு மாச மூணு மாச தப்பி தவரி போச்சு மூணாயிரூபா எஸ்க்டா ஆக்கிடுவா
ஆ ஏ கம்மியா கம்மியாவது வாய்ப்பு இருக்குல்ல
எ ஃபோ ஆஹா வாய்ப்பே இல்ல ஃபோனு பொத்த வரைக்கு கம்மியாவே ஆவாது அதிகமாவதா போது ஏ ஃபோனு பதினாலாயிரத்தி ஐநூறுபா கொத்து வாங்குது
ஆ
இருவதாய இருவயிரத்தி ஐநூருபாக்கு போயினுது மூனாயிருபா வெஸ்ட
ஏ ஏதனால அது மாரி அதிகமா போது கம்மியா தானே போனு ஆ அ லேட் ஆயிச்சுன்னா
அதுல்லா ஃபோன பொறுத்த வரைக்கு இவனுக்கு வந்து விக்கதா பாப்பாங்க அதிகமா இந்த ஃபோன் நல்லா சேல்ஸ் ஆகுனா அதிகமான ரேட்டு
அப்பனா அவ என்னா பண்ணோ ஃபர்ஸ்ட் புதுசா வரும்போதான அதிகமா ரேட்டு சொல்னு அப்பறமா தான போக போக கம்மியா சொல்லணு
அப்போனா நீங்க வாங்க மாட்டீங்களே
அதுனால
அதுனால கம்மியான ரேட் இத்துகுவா
ஓ கம்மியா ரேட்டு ஓ கம்மியான கம்மியான ரேட்டுக்கு வித்துட்டு அவனு வந் து ரிவ்யூ கொடுக்கும் போது ரிவ்யூ குடுத்துட்டுக்கு அப்புறோ அதிகமாக்கிவாங்க அது
ஆமா ஆமா அப்ப தான நல்லாகு சம்பாதிக்க முடியு ஆமா நா ஒன்னே பிசினஸ்ல கொஞ்ச இது
எ வீட்டுல கேட்ட எங்க அப்பா கிட்ட இந்த மாரி ஃபோன் வாங்க போறே அப்டின்னு
ஆ
அவர் என்னா சொல்றார்ன்னா இப் இப்போல்லா வாங்காதாரா நானு ஃபோன் தா வாங்க போறே நா வாங்கிட்ட அப்புற இந்த ஃபோனு தந்துறே அப்டின்னாரு
ஆ
அனால ஃபோன் வாங்குற ஆசையு பாட்டுக் கொஞ்ச கொஞ்சமா போது ட்ரு நா தா பண்ணு ரெட்மி டுவெல்
ரெட்மி டுவல் எப்போ வந்தது எப்ப வந்த எப்ப வந்த ஃபோனு
ஆ ஆனா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு
எப்பா
ரெண்டாயித்தி இருவத்தி ரெண்டு நெனைக்கிறன்
ரெண்டாயத்தி இருவத்தி ரெண்டு
ரெண்டா இல்ல இருவத்
உம் நோ என்னா மூணு வருஷம் ஆயிச்சு ஆட்டம் மூணு நாலு வருஷம் ஆயிச்சு
ஆ ரெண்டு வருஷ இருக்க நான் ரெண்டு மூணு வருஷம்
முஞ்சிபோச்சே
இப்ப நீ புது போனு வாங்கனாதான் கொஞ்ச நஞ்ச ஃபியூச்சர்ஸ்ளா இருக்கு நீங்க பரவால்ல உங்க அப்பா உங்க அப் இப்ப புது போன் வாங்கி உன்கிட்டயே குத்துலாமடா அதுக்கு
ஆஹா எங்க அப்பா எப்மே புது போனு புது போன்ல்லா தர மாட்டாரு புது போன அவருதா வெச்சுப்பாரு
நீ என்டா கேட்டு சொல்லேண்டா
ஆ நம் அப்பா தரமாட் எனக்கு எனக்கு அந்த கவலா கெடையாது எனக் புது போன்தா வேணுண்ளா கெடையாது போன் இந்தா போது
அதா ஏதோ ஒரு போனு
ஆஹ அதுல வேற அதுல வேற எர்நூத் தி எர்நூறுக்கு மேல எர்நூத்தி அம்பத்தி ஆறோ ஜிபி அப்பா போன்ல
ஆஹ
அதனால அதிகமா ஸோர் பண்ணிகலா ஆன நா அந்தளவுக்குளா அதிகமா போட்டோ வீட்டுல எடுக்க மாட்ட
ஆ
அதே மேரி கேமராவும் அந்தளவுகு ஒற்தாலா இருக்காது போன்ல
வர வர
பேட்ரி அந்த அளவுக்கு இல்ல தெர்ல அதுல நான்தான் அப்டி ஒர்த்துன் தெர்ல
இப்ப என் போன் வெச் சி இப்ப என் போன் எத்துன் போய்ட்டு டிவி ஆன் பண்ணாதான் டிவி ஆன் ஆவு அதனாலதான் என்ன கத்தீங்கிறாங்க வீட் ல
ஆ
என் போன்ல வந்து சென்சார் கீது சென்சார் இருந்தா வந்து ரிமோட் இல்லன்னா கூட யூஸ் பண்லா டிவி
ஆ ஆ
ஹ அதனால தான் மெயினா அது வாங்கந்தே அது சென்சாருகீது கரெட்டா
ஆ
இந்த போன் வேனுல்லா
உன் டிவில கேம்லா விள கேம்லா கேம்லா விளாட முடியுமா உ டிவில
ச டிவிலே கேமா டிவியில கேம்னா அது அந்த கேம்லயே குத்துச்சுன்னா அந்த கேம் வெளளா
ஓ ஓ
ம் அந்த கேம் மட்டும்தா விளா விளாட முடியு
ஆ னா னா கேமுகீது டிவில
டிவில தெர்ல நான் அவ்ளோவா விளாடிந்தேல்ல
அவ்ளோ விளான்தில்லையா
ஆஹ நான் அவ்ளோ விளாடிந்தில்லை
ஆஹ அய்யோ நாளா கேம் இருக்குதுன்னு தான் கேக்குறேன்
தெர்லடா நா அவ்ளோ பாத்தது கூட இல்லடா
ஆ நோ அந்தெல்லா நோண்டில்லா பாக்கலையா டிவிய ஒண்ணு
நெட் இருந்தா போது ஆன்லைன்லயே கூட வெளாடலா இதுல
ஆ ஆ டிவிலல்லா எப்டி ரிமோட் வச்சி வெளாடணுமா
டிவிலயே
டிவின்னா ரிமோட் வச்சிதா விளாடா முடியுல்ல டிவிலா விளாட்ற கேம் எல்லா
ஆமா டிவி ரிமேட்டு வச்சி ஆடலா
அப்பன்னா சின்ன சின்ன கேம்தா வரும் போலது அதுக்கேத்த கண்டரோல் மாறியா பெரிய பெரிய கேம்லா வெளாடா முடியாது போலதே ஃப்ரீ ஃபயர் அந்த மாரி வெளாடா முடியாது இத்தன்னா ஃப்ரீ ஃபயர் ஏத்துறேன்ன லாப்டாப்லா என்னதாய ஆச்சி
ஒய் போங்கடா பாய் அது எவ்ளோ நெட்டு சல்லு சல்லுன்னு வழிக்கிது பொறுமையா கொஞ்ச கொஞ்சமா ப்ராசஸு கொஞ்ச கொஞ்சமா நெட்டு குட்த்து நெட்டு குட்த்து கொஞ்ச கொஞ்சமா இது பண்ணாதா அது நம்ப வழிக்கி வரு
அவ்ளோ ஏத்துனா அவ்ள ஏத்துனா எழுவது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் சொல்லிந்தியே
அது அந்த ஆப்புக்கு
அது ஏத்தி
அதா அது ஏத்துனா உள்ள வந்து யுவர் பிசி ஸ் நாட் சப்போர்ட்ன்னு காமிக்கிது
அடப்பாவி அதுக்கா அவ்ளோ கஷ்டப்பட்ட எவ்ளோ எவ்ளோ செலவு பண்ண அதுக்கு நெட்டு
அதுக்கா எப்டி இருந்தாலு ஒரு ரெண்ர ஜிபிக்கிட்ட செலவாய்ச்சி அதுக்கு
ஆனா எந்த பயனு இல்ல அவ்ளோ செலவு பண்ணி
ஆமா எந்த பயனும் இல்ல அத அத வச்சி என்னா பண்ண முடியு பாவோ ஒரு வாட்டி செக் கிங் பண்ணி பாக்கலால்ல
ஆ ஆமா ஆமா செரி வுடு கேம் ஏத்தி என்னா பண்ண போற வுடு கேம் ஏத்ததால பீசிதா போய்டு லேப்டாப் தா போயிடு வேஸ்ட்டா
ம்
எடிடிங் ஏதுனா கத்துகிரயா பாரு
புரில எடிட்டிங்கா கத்துகலாம்ப்பா
கத்துக்கோ எடிட் பண்ண கத்துக்கோ ஈசி பீ சி வச்ச வச்சி வச்சின்னுக்கிற நானா பீ சி வச்சிருந்தன்னா எடிட் பண்ண கத்துக்க ஆப்ல ஏத்தி
டேய் அது என்னா சொல்றது அது வந் இந்தையே கேமிங் பீ ஸி இருக்கு பாத்தியா அதுல ஏத்தனா வெச்சுக்குவே நல்லா இருக்கோ பாக்றதுக்கு ப்ரோ எப்பா பிரச்சன வந்தாலு உங்களுக்கு முன்னாடி நா வந்து ஒன்னு பண்ண முடியலப்ப வீட்ல
மேல வந்துறே
எங்க பாப்பா டிவி வச்சே ஆவனுன்து அழுதுகின்னே வருது
நீ மேல வே நீ மேல வந்துருன்றே கீழ தான டிவி ஓடுது
ஆ
கீழ தான டிவி ஓடுது நீ மேல வந்துருன்றே
அண்ணனுமா
மேல வந்துருன்றே கீழ தான டீவி ஓடுது
எங்கடா சாமி அண்ணம் வெக்கனுமா அண்ணம் அண்ணம் சீரியல் பாக்கும் பாப்பா
செரி இதுல ஆர்பட்ஸு போட்டு கேப்
ஆர் பாட்ஸ் இல்லடா ப்ளூடூத் வ ஹெட்சட்டா
ப்ளூடூத் ஹெட்சட்டா
ஆமா புளூடூத் ஹெட்செட்ல தா போ பேச முடியு
ஓ அ
ஹெட்செட் இருக்கு பாத்தியா அந்த ஹெட்செட் இருக்கு பாத்தியா அதுல ப்ளூடூத்துக்கு இருக்கு அதுல அதுல ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிதா பேச முடியுமா
ஓ ப்ளூடூத்துக்கு ஜாய்ன்ட் ஆகுற மாரி தா பேச முடியு அந்த ஒயர் சொருவருது ல பேச முடியாதா
ஆமா எ ஃபோன்ல அது இப்போ இப்போ வர ஃபோனுக்கு எதுமே ஆப்ஷன் கெடையாதுடா ப்ளூடூத்துனு சரி வை வையது
ஆ
ஆ அன்ற ப்ளூடூத் மட்டுந்தா
என்னா வச்சுனுருகிற என்னா ஆர்பாட்ஸ் வச்சுனுகிற காதுல அதா அந்த ஆர் பாட்டு மட்டு ஆ சின்ன பேர் பாக்ஸ்ல இருக்கு பாத்தியா அதா வச்சுனுக்கிற
எது புதில சின்னதுனா அது இல்லடா ஒயர் தா ஒயர்லெஸ் மாதி இருக்கும்பாரு
ஆனா ஒயர்லெஸ்ஸு ஆனா ப்ளூடூத்தா ஓ அதா அது கைத்துல மாட்ற மாதி
ஆ ஆ அதேதா
எவ்ளோ குத்து வாங்குன
ஏய் எங்கடா வாங்குனே சிம்மு மாத்தனதா குத்தாங்க
சிம்மு மாத்தனதே குத்தாங்கலா என்னா சிம்மு மாத்துனா
ஜியோ சிம்மு ஜியோ சிம்ல இருந்து ஏர்டெலுக்கு மாத்துனே அதுக் குத்தாங்க அதுக்கே ஒரு ஐம்பது ருவா கேட்டாங்க அதுக்கே ஒரு அம்பதுருவா கேட்டாங்க அவ்ளோதா நீங்க ஒரு அம்பது ருபா இருந்தா எனக்கு குத்துட்டு போங்க்கா வீட்டுக்கு செலவுக்கு போறத்துக்கு வேனுனே அந்தக்கா பே அந்தக்கா ஓட்டாங்கோ எனக்கு வேணாப்பான்னு
நல்லா இக்குதா அந்த ஏர்பாட்ஸு
நல்லாதா இகுது நல்லாதா இகுது கரெக்டா யூஸ் ஆகுது சாஜுலா நல்லா தாங்குது
குவால்டி
புதில
குவால்ட்டி எப்டி தானே
குவாலிட்டி நல்லாதா இகுது சாஜு ரொம்ப நாள் தாங்குது அதுவே போதாதா ஒனக்கு
ஆ அப்ப நானு மாத்திட்டா போறே சும்மா மாத்திட்டு அப்டியெ திருப்பி ஏத்தினே மாத்திட்டாபா
டேடேய் வேணா கம்முனு இரு அது வேணா
ஏர் பாட்ஸ்டா
அது ஏர்பாட்ஸ் இல்லடா ப்ளூடூத் எக்செட்தான்டா ஒயர்லெஸ் தா
அதா அதா ப்ளூடூத் எச்சட்றா எனக்கு வேணுமேடா
என்து என்து வந்து நா ஒன்னு என்னது எப்பயோ ஒரு வாட்டி கொரியர்ல போட்டன்டா அப்ப எதோ ஃப்ரீயா குத்தாங்க போலருக்குடா
இருக்குதா ஒழுனா
ஒன் பிளஸ் சின்து அவெ இவெ பூனா என்ட குத்தா எத்துல வ எல்லாத்தையு காலி பண்றதா பேசியே காலி பண்றதா வயரு எல்லாமே அந்துட்டுக்குது
ஆரோ பாவி ஏய் யோவ் ஒண்ணு வேணா இந்தா ஃபா சும்மா இருந்தா கூட குற்றா ஏன்ட எதுமே இல்லடா பேசறதுக்கு
சும்மா எல்லா என்ட்டு எதுவுமே இல்லை அவ ஒண்ணு வச்சு நான் குத்துட்டேன் ந கெஞ்சத தான்ங்கிட்ட போய்
ம்
உம் அவன தரமார் தெர்ல கம்னு உட்ட அதுதான் தோணுச்சு அவனையுமே எதுவுமே குடுக் கூடாது
ம்
என்னாச்சு
ஏடா இப்டி சொல்ற அவன் ஃப்ரெண்டு தான்டா அவ
டேய் எத்த நாள இதெமாரி கேட்டுன்னக்குரேன் ஏதோ ஒருவாட்டி எப்போ கோயில் வேலைக்கு போனும்னு கேட்டே அவள தான்டா
ஆஹ்
திருப்பதி போ சொல்ல கூட பேசி நான் பேசின்னு போய்னெ இப்பெ நா அது போதுமையா நந்து வந்துனு இர்பே பொதுமையே
ஆ
ம் ப அது எப்டி இருக்கும் பாத்துக்கோ
ம் ஆ
போதி பேசுதான பேசுடா
ஆ
ஆ
ம் சரி